இப்ப கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க எப்படி இருப்பீங்க நீங்க
நல்லா இருக்கும் எல்லா நல்லா நல்லா இருக்கும்
சேரிங்க ஆ இன்னைக்கு என்ன ச முடிச்சுட்டீங்களா
ஆமா இனிமேதான் சாப்பிடணும் உங்க போன் வந்துருச்சு சாப்பிட வந்தேன்
சரி சரிங்க இன்னைக்கு என்ன ஸ்பஷல் உங்க வீட்டு ல சாப்டுறது
இன்னைக்கு வந்து மட்டன் ஸ்டூப்பு
உம்
வத்த குழம்ப
சூப்பர் சூப்பர் ஓகே சரி நான்வெஜ் சாப்பிடுவீங்களங்களா நீங்க நல்லா சாப்பிடுவீங்க போல
நான்வெஜ் வந்து நல்லா சாப்பிடுவோம்ன்னா வீக்லி த்ரீ டேஸ் சாப்பிடுவோம் போர் டேஸ் வச்சு சாப்பிடுவோம்
உம் சரி சரி முட்டை அதிகமா சேர்த்துக்காங்க பு்ரோட்டீன்ஸ் நல்லா கிடைக்குது அதுல முட்டை சாப்பலாம் முட்டை முட்ட முட்டை எக்கு சாப்பிட்டா ஆ ஆமா முட்டை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே
டே டே ஹவர்ஸ்ல சாப்பிட்டா ஒண்ணும் ஆக மாட்டேங்குது ஒரு சில டைம் நைட்டு முட்டை சாப்ப சாப்டோனா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அ ஜீரண கோலாறு வந்துடுது
ஆனா குழந்தைங்களுக்கு வந்து முட்டை கொடுக்கறது நல்லதுன்னு சொல்ற நாங்களே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு
ஆமா அது விள விளம்பரம் விளம்பரம் காமிக்கிறாங்க அது குழந்தைங்களுக்கு சரியா வருமோ என்ன தெரியல என்னுடைய பிசிக்கல் கண்டிஷன் வந்து முட்டை வந்து ஆஹ் வாவ் பாயில் பண்ணா சரியா இல் பாயில் பண்ணா டைஜஸ்ட் ஆகல ஆம்லேட் அந்த மாதிரி சாப்ப ஓரளவுக்கு டைஜெஸ்ட் ஆகிடும்
சரி சரி உம் உங்க மகள் மாச மா ஆஹ் சொன்னீங்கல்லையா அவங்களுக்கு நல்ல மு முட்டை கொடுங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லா
உம் அவங்கல்லாம் சாப்பிடுவாங்க நான் மட்டும் செலக்ட் கடா டயம் பாரத்து சாப்பிடுவேன்
சரி சரி ஆமா நைட் நேரம் அதை ஜீரமானம் ஆகாது உடம்புக்கு ஒத்துக்காது அது காலையில நேரம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் காலையில இந்தந்த மாதிரி சாப்பிடலாம்
ஹம்
சேர்ந்த உணவு ரொம்ப சேர்க்கணும் கார்போஹைடாரேட் வந்து இப்ப ரொம்ப ரைசா தானே சாப்பிடறோம் நம்மோட அஹ சவுத் சைட் வந்து தோசை அந்த பயதானே சாப்டும் அது அளவு கொஞ்ச கம்மி பண்ணி ட்டு புருட்டீன் சேர்ந்த உணவுகள் நல்லா சாப்பிடலாம்
அதாவது இந்த மாரி சொல்றாங்க சாப்பாடு விஷ்யத்துல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்டணும் ரைஸ் கம்மியா சாப்பிடனும் சொல்லி சொல்றாங்க ஆஹ் நம்ம பழ பக்கப்படுத்திவிட்டது என்னன்னா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டா தானே மனசு திருப்தியா இருக்கும் வயிறு நிறையது
ஆஹ
அவங்க சொல்றபடி சாப்பிட அவங்க நிறைய வெஜிடபிள்ஸ்ட் சாப்பிடுங்க இந்த பக்க த திருப்பி வச்சுகிறுங்க சோறு கொஞ்ச சாப்டணும் வெஜிடபிள்ஸ் நெறய சாப்டனு சொல்லி சொல்றாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் சரியா வரூ அது வந்து ரொட்டீனா வந்து சாப்டும்போது கொஞ்ச நேரத்துல பசிக்க ஆரம்பிச்சிரு இப்ப ரெட் ரெண்டு மணிக்கு சாப்ட்டு த்து நம்ம அடுத்து எத்தன மணி எட்ர மணி ஒன்பது மணிக்கு சாப்டுவோம் அந்த லாங் கேப் ஒரு செவன் அவர்ஸ் கேப்ல வந்து அது பத்த மாட்டெகுது
நீங்க என்ன பண்ணணும்னா மத்தியான நீங்க சாங்கால ஆனா அந்த பயிர் வகைகள் ஏதாச் சாப்டணும் மத்தியான ச சாதம் சாப்றீ இல்லயா சோறு சாப்ட்டு அஹ்ஹ் சம் மாலை ஒரு அஞ்சு மணிக்கு போல வந்து அந்த உளுந்து ஆஹ மொச்சப்பயிரு
அதெல்லா அதெல்லா வீட்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சு குடுக்கணும் ஒரு பக்கம் ஒரு நாள் செய்ய சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் ரொட்டீனா டெய்லி ஈவினிங்னா இந்த இந்தநேரத்துக்கு டிபன் சாப்பறீங்க என்ன பெரிய மாப்பிள விருந்தா உங்களுக்கு அப்படி சொல்லி வாங்க வீட்ல ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சி கொடுப்பாங்க டெய்லி எல்லா கேட்க முடியாது. அதெல்லா கிடைக்காது
ஒரு ரெண்டு தடவ மூணு தடவ அந்த மாதிரி யி சாப்பிடலாம்
ஆஹ் சரி ஓகே அதாவது ஹெல்தியா முக்கியமா நீங்க சொல்றது ஹெல்த் ஹல்தியா சாப்பிடனும் சொல்லி சொல்றீங்க அது ஓகே அப்செட் தான் இருந்தாலுமே ஆஹ் சொல்ல வர்றேன்
சேரி சேரி ஓ
கார்போஹைட்ரேட் அது தான் வயிறு நெறைய சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீல் ஆகுது.
உம் சப்பாத்தி சில பேர் சாப்பிற்றாங்க அந்த சுகர் வந்து சக்கர அளவு குறைக்கா சப்பாத்தி சாப்றாங்க ஆகாது ஜீர்மானமே ஆகமாட்டிங்குது சப்பாத்தி சாப்பிட்டா வயிறெல்லாம் ரொம்ப நெறஞ்ச மாதிரிதானே இருக்கு
சப்பாத்தி சாப்பிற்றெல்லாம் ரெண்டு சப்பாத்தி சாப் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைஜசஸ் ஆகாது.
எதுக்கழச்சிட்டே இருக்கும் ஆமா எனக்கும் அந்த மாரி தான் ஆகுது. சப்பாத்தி சேறவே மாட்டேங்குது
உஹம் உம்
அது நல்லா தண்ணி குடிக்கணும் ஒரு நாளக்கி வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் சொல்றாங்க ஆஹ் அந்த அளவு தண்ணி குடிக்கிறோமா தெரிய மாட்டேங்குது
மூணு லிட்டர் தண்ணி குடிச்சா ஆறு ஏழு தடவ பாத்ரூம் போகணும் அந்த மாரி ஆயிறுது
நைட் நேரம் அதுசிரமாய்ரு உம்
ஒரு ஒரு பக்கம் ஏதாவது இன்ஸ்க்ஷன்சு டாக்டர் சொல்றாங்க அது சொல்லி ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒ ஃபாலோ பண்ண முடியுது அதுக்கப்புறம் ரொட்டீனா நமக்கு எப்போ மனசுக்கு தோணுதோ அதாவது நம்ம சித்தர் பழய ஆதி காலத்ல சொன்னது என்னன்னா பசி துப்புசி நா ரெண்டு மணிக்கு சாப்டணும் மூணு மணிக்கு சாப்டணும் டயத்துக்கு சாப்டுணும் அப்படியெல்லாம்இல்ல
ஆமா ஆமா அது ஒரு நாளக்கி மூணு தடவ சாப்பிற்றது இல்ல சொல்றாங்க உம் உம்
இங்கிலீஷ் கல்ச்சர்னா அவுங்க வந்து ஆபிஸ் ஹவர்ஸ் மெயின்டன் பண்ணுவாங்க ஒரு மணினா ஒன்னு டூ ரெண்டு லஞ் அது ஒன்னு டூ ரெண்டு அவுங்க சாப்டே பழக்கிடுவாங்க
உஹம்
ஆனால் உடம்புக்கு என்னதுன்னா பசிச்சா சாப்பிடணும் ஒரு நாளைக்கு காலையில ஹெவியா சாப்ப ஆ அந்நேரம் பசியே எடுக்காது மூணு மணி மூன்றைமணி வரைக்கும் பசி எடுக்காது அந்த நேரத்துல போய் ஒரு மணிக்கு நீங்க சாப் சாப்பிட்டே ஆகணும்னா ஏற்கனவே வயத்துக்குள்ள இருக்கு அதுக்கு மேல நம்ம சாப்பிட ஆரஞ்சிருவோம் இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அது
உம் அது அது சாப்பிற மாதிரி உடற்பயிற்சியும் பண்ணணும் சாப்பிட்ட சும்மா இருக்க கூடாது அது உடற்பயிற்சி நடக்கணும் ஆஹ் ஜிம்மு போகணும் அந்த மாதிரி பன்ணனும் அந்த மாதிரி பண்ண முடியாது வீட்டு வேலை
இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மட்டு்தான் சாப்பிடுவாங்களலாம் காலையில எந்திருச்சு காலையில சூரிய உதயத்து க்கு முன்னாடி எந்திரிச்சுவாங்க அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சுரு வாங்க எந்திருச்சு அந்த பழைய கஞ்சி இருக்கும்ல முதல் நாள் உர ஊற்றி வச்சிருக்கேன் ப ந
ஆமா சார் சோறுலயே தண்ணி ஊத்தி வச்சுருவாங்க உம்
காலையில எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வயக்காடு போயிடுவாங்க
ஆஹ்
அந்த மாதிரி போயி அவங்க பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம தான் போய் அது களையத்தில கொண்டுயோயிஅங்க உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் ஈவினிங் தான் சுடு சோறு சாப்பிவாங்க ஒரு நாளைக்கு ஈவினிங் மட்டும் ஆக்கி சாப்பிடுவாங்க மாறுப
ஆமா அவங்களுக்கு எந்த கோளாறுமே வந்தது இல்லையே உடல்ல வந்து சர்கக்கரை கோளாறு பிபி, கொல ஆம் அந்த மாதிரி எதுவுமே வைத்தியம்னு எதுவுமே பண்ணது இல்ல இப்ப எல்லாருமே சுகர் வந்துருச்சு சக்கர சக்கர நோய் இருக்குன்னு சொல்லிறாங்க
அதாவது அவங்க சாப்பிட்டது வந்து வெறும் அரிசி சாப்பாடு மட்டும் சோறு இல்லாம சிறுதானியம் மாதிரி கம்பு சோளம் ஆஹ் அந்த மாதிரி வகையெல்லாம் சாப்ப அதனால அவங்க உடம்பு நல்லா திடமா இருந்திருக்கு
அது சொல்றாங்க கம்பு கேழ்வரகு அதெல்லாம் சாப்பலாம்னு சொல்லி அது எப்படி சமைச்சு சாப்பிட சாப்றதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப சோறு வகைகள்னா ரய இது நம்ம வந்து ஏதாச்சும் குழம்பு அந்த மாதிரி ஊத்தி சாப்பிட்டுரோம் இல்லையா இந்த கம்பு கேழ்வரகு தினை அதெல்லாம் எப்படி பண்ணி சாப்பிடணும் அந்த மாதிரி
இல்லன்ன அரி அரிசியில ஆக்கி சாப்பிடற அரிசியில ஆக்கி சாப்பிடற மாதிரிதான் சாப்பிடணும்
அது தோசையா சுட்டு சாப்பிடலாம் போல அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆ
அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா அந்த சிருதானிய உணவுல உள்ள முழு சத்து நமக்கு உடம்புல கிடைக்கணும்னா அது அந்த தானியத்தை வந்து முழுசாதான் சாப்பிடணும் அதாவது நான் என்ன சொல்ல னா அது மாவா ஆட் றது பொடி பண்றது அத வந்து கலந்து தோசை றது அந்த மாரில்லாம் செய்யக்கூடாது அந்த சிறுதானிய உணவு சிறுதானிய உணவு ல வந்து முழு சத்து கிடைக்கணும்னா அந்த முழுசாதான் அவிச்சு சாப்பிடணும்
உம் ஆனா அது தீர்மானம் ஆகுமா உங்களுக்கு இப்ப அரிசி சாதம்னா ஒரு சில நல்ல ஜீர்மான சக்தி இருக்கும் அதெல்லாம் அஹ் திணை கம்பு கேழ்வரகு எல்லா சூடுன்னு சொல்லுவாங்க இல்லயா உடம்புக்கு சூடாயிரும் கீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லயா ஆஹ
சூடு அந்த மாரி இல்ல அப்டியே சாப்பிடணும் அது சோறுல அப்படி நம் செஞ்சு ஆக்கி சாப்பிடுறோமோ அது மாரி சாப்பிடலாம் அது என்ன வயிறுல ரொம்ப தங்கி நமக்கு எனர்ஜி குடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப யே அரிசி சோறு வந்து கார்போஹைட்ரேட் இது சுகர் கூடுதுன்னு ஏன் சொல்றோம்னா அந்த அரி சி உள்ள கன்டென்ட் வந்து சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிரும் அப்ப அதுல உள்ள சக்கர சத்து உடனடிய உடம்பு ஃபுல்லா பரவியிருது அப்போ இன்ஸிடெண்டட் ஆப் பரவுறனால அது வந்து அது ஹக் அதது அந்த சுகர் கன்டென்ட் வந்து டக்குனு கூடுது ஆனா சிறுதானிய உணவு வந்து வயர்லேயே நல்லா தங்கிரும் தங்கி மெதுவா அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது
உம் பசி எடுக்காது அது நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி நல்ல ஆரோக்கியமான உணவா இருக்கு அது
ஆகி ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து சோர்வு இல்லாம பசி எடுக்காம ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்கலாம் அதனாலதான் அந்த சிறுதானிய உணவு உணவு வந்து ரொம்ப எல்லாரும் சாப்பிடும்னு சொல்லி சொல்றாங்க இண்டாவது சிறுதானிய உணவு இந்த அதுல்லாம் விவசாயம் பண்றதுக்கும் அது கொஞ்சம் எழு ம்மையானதுதான்
உம் அது விவசாயம் அதுவும் ஊக்கு ஊக்குப்பு பண்ணணும் இப்ப வந்து நெல்லு எப்படி விவசாயம் விவசாயம் பண்றோமோ அதே மாதிரி இந்த திணை கம்பு அதெல்லாம் வந்து பயர் ரொம்ப வெளைய வைக்கணும்
அது அது ஈஸியா விளையும் நம்ம தமிழ்நாட்டுடைய அஹ் தட்ப வெப்ப நிலைக்கு அதுக்கு வந்து இப்ப அரிச ச இந்த நெல்லுன்னா நெல்லு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய சிறுதானியம் வந்து வானம் பார்த்த பூமி மழை பெஞ்சுதுன்னா அதை தானா முளைச்சிரும் எவ்வளவு வெயிலுக்கும் தாங்கி அது வந்து பராமரிப்பு ரொம்ப கம்மி அதுல பராமரிப்பு அதுல கம்மி வேகமா வளரும் வேகமா வளரும்னா என்ன நான் என்ன சொன்னேன் சொல்ல ஏன்னா அதுக்கு வந்து அதை நம்ப கண்ணு கருத்துமா பார்த்து வளக்க வேண்டியதில்ல
உஹம் அதுக்கு தண்ணீர் வசதில்லாம் எப்டி அஹ் ரொம்ப தண்ணி ஊத்தி வளக்கணுமா
இல்லல்ல தண்ணி கட்ட வேண்டியதில்ல தண்ணி கட்டாமே வறண்ட பூமியிலயும் வ வறண்ட சூழ்நிலையிலையும் அதெலாம் வளரும் அந்த அந்த மாதிரி பயிர் அந்த வெப்பத்தை தாங்கி வளரக்கூட பயிர் அது
அப்டியா சேரி சேரி உம் ஒங்களுக்கு விவசாயத்துலலாம் ந நல்லா நாலறிவு இது சம்பந்தமாதான் நல்லா தெரியுமா உங்களுக்கு
தெரியும்னா என்னா இத இத எல்லாமே இந்த வாட்ஸ்ஆப்பு ஃபேஸ்புக்கு அதல பாத் தெரிஞ்சுக்கிறதுதான் நம்ம என்ன விவசாயம் நிலத்துல போயி ஆஹ் எல்லா வேலலாம் பாக்கல பொதுவா அந்த மாரி சொல்றாங்க எத்னையோ இப்ப எல்லா சே எல்லா தகவலும் நம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால அந்த மாரி இதுவும் தெரிஞ்சு அதான்
இந்த வாடஸ்அப் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா தகவலும் தெரிய ஆரம்பிச்சு சிப்ப உ எல்லாருமே டாக எல்லாருமே விவசாயிகள் எல்லாருமே ஜினியர்
இதுல எத்தனை சதவீதம் உண்மையாருக்கும் எத்தனை சதவீதம் பொய்யாருக் இப்பலாம சொல்ல இது என்ன ரிப்பீட்ட ஒரு நாலு பேர் சொல்லிருக்காளா இது உண்மைனு நினைச்சு சொல்றோம் ஆனா அந்த வீடியோ போடுறவங்க அவங்களுக்கு என்ன செய்றாங்க நாலு வீடியோ பாத்தா இவங்க ஒரு வீடியோ
ஆமா ஐயோ நாலு பேரு